அண் எப்டி இருக்கீங்க தோழி நல்லாருக்கீங்ளா சாப்ட்டாச்சா
தோழி நீங்க எப்டி இருக்கீங்க இனி தா சாப்டணு நீங்க சாப்ட்டாசா
காலைல சாப்ட்டே தோழி கண்டிப்பா சாப்பட்ணு தோழி நம்மல்லா ஆக்சுலா எது எந்த வேலைய செய்யறமோ இல்லியோ பேசிக்கிட்டே இருக்கோ இல்லையா கண்டிப்பா பசிக்குது தோழி கண்டிப்பா சாப்ட்டே ஆகணு இல்ல தோழி எனக் ரெண்டு பொம்பள புள்ளைங்க இருக்காங்க தோழி நா எப்டி வேல செய்க்க போறது அது இல்லாம ஒரு பாப்பா செவன்த்து படிக்கிறாங்க ஒரு பாப்பா வந்து ஃபிஃப்த்து படிக்கிறாங்க சோ அவுங்களுக்கு ஆ ஆமா அது சரியா போய்டு ஆக்ஸுலா ஒரு பேங்க்கு டீயு, ஸ்நாக்ஸு சப்ளே பண்ணிட்ருந்தே ஓனா காலைல வந்து டென் தேட் டிக்கு குடுத்துட்டு ஒரு லெவளோ க்ளாக் வந்துருவே மறுபடி ஈவினிங் த்ரீ தேட்டிக் போய்ட்டு கரெட்டா ஃபோரோ க்ளாக் வந்துருவே அதாது வந்து பாத்தீங்ன்னா அவங்க ஸ்கூல் போற டைத்ல போவே அவங் வர டைத்ல வந்துருவே அப்டி பண்ணிட்ருந்தே அப்றோ எனக் அது கொஞ்சோ கட்டுப்படி ஆகல அவுங்க வந்து இன்னு இருக்கிருக்க ரொம்ப ரேட் கம்மியா கேட்டாங்க ஒரு பத்துருவாய்க்கு குடுக்கறத வந்து எட்ருபாய்க் ஆமா எட்ருபாய்க் கேட்டாங்க அப்ப நாங்க எ எங்க வீட்டுக்கார் பால் பிஸ்னஸ் பண்றவுங்க தா அதுனால் நா அத பண்ணிட்ருந்தே அப்றோ எனக்கு அது கட்டுப்படி ஆகல செரி அப்டி சொல்லிட்டு நா ரிலீவ் ஆய்க்கிறே சாருன் சொல்லி நா வந்துட்டே ஆ கிட்டு நீங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க தோழி
நா வந்து சென்னைல வொர்க் பண்ணிட்ருந்தே தோழி இப்ப நா ஒன் மன்த்துக்கு முன்ன மேரேஜ் முடிஞ்ச்சி அதுனால இன்னு போல
சூப்பர்
அதுனால இல்ல உட்டே தோழி
ஓகே
இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக் பத்தி பேஸ் மாப்பிள்ள வந்து அவுங்க வந்து பே அ ஃபாரின்ல பக்ரைன்ல போ வார் நடந்துட்ருக்கனால போக முடியில சொந்தமா ஹோட்டல் வெச்சிருக்கோ
தோழி அப்டின்னா நா உங்கள எனக்கு ரொம்ப புடிக்கு ஏ சொல்லுங்க எனக் க்கு சாப்பாடுனா ரொம்ப புடிக்கு
ஆஹா அப்டியா தோழி அப்படியா இங்க நாங்க சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கோ
கண்டிப்பா எப்டி நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா தோழி
நான்வெஜ் மார்னிங் டிபன் நைட் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் கொத்து பரோட்டா
ஓகே தோழி அப்ப நா உங்க வீட்டுக்கு வந்துட்றே தோழி
கண்டிப்பா இன்னைக்கி நம்ம என்ன டாப்பிக் பிக் பத்தி பேசலான்னா சிறுதானிய உணவுகள் பத்தி பேசலாமா
பண்ணுங்க தோழி எனக்கு சிறுதானியங்கள்ல வந்து எனக்கு வரகரிசி மட்டுந்தா செய்ய தெரியு உங்களுக்கு வெரைட்டி செய்ய தெரியுமா
ட மாமியார் தா சொல்லிட்டு சமையல்லா பாக்குறது மதிய சமையல் மட்டு மாமி யா மார்னிங் அண்ட நைட் கடைல இருந்து வந்துரு எல்லாருமே இதா சொல் றாங்க
நீங்க ரொம்ப லக்கி பெல்லோ
அது லவ் பண்ணதுல இருந்தே அவங்ககிட்ட பே சி பழகிட்டோமா சோ அதனால அப்டியே இதாயிட்டு
எல்லாத்துக்கும் அந்த மாரி கிஃப்ட் கெடைக்காது தோழி இது வந்து உங்களுக்கு எப்டி சொல்றதுன்னா இது அப்டியே கண்ட்டினியூ ஆவட்டுனு நா சாமிட்ட
கண்டிப்பா இப்பவுமே நா இந்த இது பே பண்ணிட்டு இருக்கனால கால் வந் னால கால் வந்துட்டு போது வேற கிச்சன்ல சும்மா நின்னு கத பேச கால் வந்துட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு வுட்டாங்க
எப்டி மாமியார் பாத்துக்கங்க சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆமாமா நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி ஆக்ஸ்வலா எனக்கு வந்து வரகரிசி தி வந்து ஆக்சுவலா நா வந்து நயன்டி ஒன் இருக்கே சோ எனக் வரகரிசி சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகுன்றனால எனக்கு எங் அக்கா சொல்லி நா செய்ய ஆரம்பிச்சே ஒண்ணு இல்ல தோழி ம் நா ஒன் நாட் ஒன் இருந்தே தோழி இப்ப நா நயன்டி ஒன் தா இருக்கே எ வீட்டுக்காரு சொல்லுவாரு ம் ஆமா தோழி அதுதா ஆக்சுவலா எனக்கு எனக்கும் பாப்பாவுக்கு கேப் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாப்பாக்கு இவங்களுக்கு ஒன் இயர் தா வயித்துல ஒரு வருஷோ வெளில ஒரு வருஷம் அவ்ளோதா இருக்கு ஏன்னா வந்து அது அதுக்கப்பறோ உங்களுக்கு மொதல்ல சி செக்க்ஷன் அப்ப மறுபடியு சி திருப்பியு இது ஃபேமிலி பிளானிங் அது எல்லாமே எனக்கு வந்து ஆக்சுவலா எப்படி சொல்லணுன்னா நா தி எனக்கு கல்யாண ஆகி மூணு வருஷத்துல எனக்கு ரெண்டு பாப்பா மூணு ஆப்ரேஷன் ஆமா ரொம்ப கஷ்டோ அப்பறம் டாக்டரே சொன்னாங்க ஆனா துரு துரு துருனுதா இருப்ப அவரே அவ அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க வந்து வெயிட் லாஸ்ன்ற ஃப்ராசஸ்குள்ள போகாத நீ நல்லா சாப்புடு ஏன்னா வந்து ரொம்ப வீக் ஆயிடுவ
ஆமா இல்லன்னா ஒடம்பு வீக் ஆயிரு இப்ப எல்லாருமே ஒடம்ப வச்ச ஒருத்தருமே வெயிட் லாஸ் பண்ணணு அந்த மாரிதான
ஆ அப்டின்னு அவங்க சொன்னாங்க அப்றோ ஒன் இயர் நீ வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணு அதுக்கப்பறந்தா நீ செய்ய முடியு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நா ஃபர்ஸ்ட் ரொம்ப எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஃபஸ்ட் பாப்பா கூட எனக்கு தெரியல தோழி செ செகண்ட் பாப்பாக்கு தா ரொம்ப கஷ்டப்பட்டே அதோட அதா ஃபேமிலி பிளானிங் பண்ணதுனால அ வந் து என்னாச்சுனா ஒரு மாரி சுருக்கு சுருக்குன்னு குத்தவு ஆரம்பிச்சிருச்சு அது நா டாக்டர்ட கேட்டா அப்டி தா இருக்கு அத நீ அக்சப்ட் பண்ணி தா ஆகணு அந்த பெயின அப்டின்னு சொல்லி சொல்கறாங்க பட்
வேற வழியே இல்ல பொண்ணுங்களா பொறந்தா அதெல்லா அனுபவச்சுதா ஆகணு
கண்டிப்பா தோழி ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல பெண்ணாய் பிறப்பதற்கு மா தவம் செஞ்சிருக்கன் சொல்லுவாங்க ஆனா நால்லா சொல்லுவே மகா பாவம் பண்ணிருக்கனோ அப்படின் சொன்னாங்க ஏன்னா அந்த டெலிவரி டைம் ல்ல ஐயோ சாமி் ஃபர்ஸ்ட் எனக்கு நார்மல் டெ லிவரின் சொல்லி சொல்லி என்னால முடியவே இல்லாம போய் அப்புற அன்கான்சியஸ்க்கு போய் அதுக்கப்புற எனக்கு சீசெக்ஷன் வந்து
ஐயோ அப்படி இல்ல நீங்க வந்து நார்மல் டாக்ட் டாக்டர் சொல்ற மாரி எக்சசைஸ் டயட்டு அதாவது எல்லா சொல்லுவாங்க வாய்கு புடிச்ச எல்லா சாப்டலா அப்படி சாப்பிலா அப்படி சாப்டக்கூடாது நீங்க வந்து அந்த டெலிவரி அவங்க உங்க மாமியார கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு இந்த கருப்பு உளுந்து இந்த வெண்டக்கா இது மாரில்லா வள வளப்பு சமான்லா நீங்க சாப்ட்டீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகு அப்படின் சொல்லுவாங்க அதாவது ஒரு சில சீசன்ல நமக்கு பிடிக்காது அப்படின்னாலு நம்ம பாப்பாக்கு நல்லதுன் மட்டு யாராவது சொன்னாங்கன்னா பாருங்களே ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு பிடிக்கு எங்க அம்மா என்னய ரொம்ப நாளா ஆ எங்க எங்க அம்மா எங்க அம்மா சொல்லுவா எனக்கு பாலே சுத் சுத்தமா பிடிக்காது ஆக்சுவலா எனக்கு எ பெரிய பாப்பா பொறந்தது பாலே இல்லப்பா பிள்ளைக்கு, ஆன எங்க அம்மா மதர்ஹார்லிக்ஸ் சாப் குடுப்பாங்க நா சொல்லுவே அய்யோ எனக்கு வாடையே வாமிட் வருது, சரி பாப்பா நா கீழ ஊத்திர்லாமா ஹார்லிக்ஸ் ஒன்னு பிரச்சன ஆனா என்ன ஒன் பொண்ணுதா பசில அழுதுகிட்டே இருக்கு அப்படின் சொல்லி சொல்லுவாங்க உடனே நா என்னா சொல்லுவே அய்யோ இல்லம்மா பாப்பா பாவம்மா பாப்பா அழுவுல அப்படின்ன அதனால ஒன்னு இல்லம்மா டப்பா பால் குடு த்துக்கலா பிள்ளைக்கு அப்படினாங்க இல்லமா வேணாமா மா பிஸ்டு என்ன பண்ணுவ மூக்க புடிச்சிட்டு அந்த பால குடிப்பனா எங்க அப்பா சார் எங்க அப்பா கிண்டல் பண்ணுவா என்னமா ஒரே கல்ப்ல சாராயத்த குடிக்கிற மாரி குடிக் கிரமா அப்படி சொல்லி எங்க அப்பா என்ன கிண்டல் பண்ணி ஆ நமக்குன் சொல்லு போது இது அது கேக்க மாட்டோ பாப்பாக்குன் வரும்போது அது கேட்போ இல்லயா அதனால எங்க அப் அப்பா என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த மாரி யாருமே குடிச்சு நான் பாத்ததே இல்ல பாப்பா அது ஒரு மதர் ஹார்லிக்ஸு இதுவு இத்தனைக்கு வெண்ணிலா ஃபிளேவர்ல இருக்குன் சொல்லி நா கேட்டு வாங்கிட்டு வந்து குடு த நீ என்ன பாப்பா இப் எப்படி குடிக்கிற அப்படின் சொல்லி எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருப்பாரு நா சொல்வே இல்லப்பா பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு ப்ப பால் இருக்காதுல்ல அதனால அப்டினன்னா உடனே எங்க எங்க அம்மா சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ கெஞ்சி கெஞ்சிருப்போங்க நம்ம வீட்டுல இருந்து இப்ப பால் குடிடி உடம்பு இதா இருக்குனு குடி கேவ்ல பத்தீங்களாங்க
கண்டிப்பா இப்பவுமே ஏன் மாமியாரு சொல்லுவாங்க எங்க அம்மாவு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக் லவ் மேரேஜ் வீடு கிட்ட கிட்டதா ஃபைவ் மினிட்ஸ்ல எங்க வீட்டுக்கு போய்டலா சோ அவங்கயி கோமி கீர சாப்பனு இப்ப தெரியாது அப்புற தெரியுனு சொல்லுவாங்க கல்யாண முஞ்சதுக்க அப்புற அதே போலதா ஏன்னா லவ் மேரேஜா என்னனா எனக்கு எந்த ஒரு டிப்ரன்ஸுமே இல்ல அப்ப நாங்க போன்ல வீட்டு தெரியாம பேசிட் என்ன இப்ப ஒன்னா இருக்கோ அந்த ஒரே ஒரு இதுதா தெரியுது ஏன்னா மத்தபடி மாமியார்ட்ட பேசுவோ வீட்டுல எங்க கொழுந்தனார் நாத்தனார் எல்லார்கிட்டயுமே நா நல்லா பேசுவே ஒரு ஃபோர் இயர்ஸ்ஸா நா எல்லார்ட்டயுமே நல்லா பேசிட் தா இருந்தே அதனால லவ் விஷய வீட்டுக் தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் இயர் இல்லாத ஸ்ட்ரகல்ஸ்ல்லா பட்டே அதனால தா சென்னைல கொண்டு விட்டு அங்க போய் ஒர்க் போனே அந்த மாரி நெறய நடந்துச்சு அப்புற ஒரு கட்ட எல்லா ரொம்ப வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆக்கி அந்த மாரி ஆக்கி ஒரு டென் டேஸ்ல கல்யாண சாகணு அந்த மாரி சிச்சுவேஷன்
பங்களலாதேஷி
நாங்க எல்லா சைட்டெல்லா பண்ணி நாங்க நெனைச்சத சாதிச்ட்டோ
கண்டிப்பா ஆக்சுவலா இந்த மாரி லவ் வந்து அக்சப் பண்ணிக்கலா தோழி தாராளமா எப்டி சொல்றதுன்னா ஃபைட் பண்ணி அம்மா அப்பாவோட அனுமதி யோட செய்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷ்யோ ஆக்சுவலா எனக்கு அந்த மாரி வீட்ட விட்டு அந்த மாரில்லா எனக்கு அவாய்ட் பண்ண ஆக்சுவலா என்னோட மேரேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா நா ஏன் வீட்டுக்கார பாக்கவே இல்ல தோழி எங்கம்மா பாத்து எங்க அப்பா பாத்துட்டு வந்தாங்க ஃபோட்டோ குடுத்தாங்க ஆக்சுவலா இந்த ஃபோட்டோவ நா டிவி மேல வச்சுட்டாங்க பாரு பாப்பானாங்க நா மறந்துட்டே வேலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வீட்டுக்கு ஒரு தடவ வி எதோ ஒரு தா இது நிச்சயதார்த்த பொடவ இதுவு மாப்ளதா வந்து கொண்டுந்து குடுக்குணு
ஓ அந்த டைம் தா அப்ப நீங்க பாத்துருக்கீங்க அது வரைக்கு நீங்க பாக்கல
க்கல அப்டின்டே இவங்க வந்தாங்க அப்ப நா வீட்லந்தே நா மட்டு தா வீட்ல அன்னைக்கு கின் பாத்து வந்துட்டு ஆமா கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ் தா அப்டின்ட்டு இவங்க வந்தாங்க அ இப்போ அப்பதா நா சொன்னே வாசல்லே நிக்க வச்சுட்டே சரி வாங்கன் கூட கூப்புல்ல யார் நீங்க அப்டின்னே அ வந்து அ என்ன யாருன்னு கேக்குது இந்த பொண்ணு அப்டி சொல்ட்டு என்ன ஃபோட்டோலா குடுத்துட்டாங்க ஆ நா ஃபோட்டோ பாக்கல அப்டின்ட்டு ந எனக்கு கல்யாணாயி என எனக்கு கல்யாணாயி பாஞ்சு வர்ஷோ ஆச்சு தோழி
ப்பா பதினஞ்சு வர்ஷோ ஆயிட்டா தோழி
அப்டின்ட்டு கேட்டுட்ருந்தாங் இவுங் வந்தப்ப எனக்கு தெரியவே இல்ல நா வந்துட்டு யாருங்க அப்டின்ட்டு கேட்ட அ நா வந்து ஏங்க என் என்ட்ட என்ன வேணு உங்ளுக்கு அப்டின்ன இல்ல இது அப்டின்னுமே நா செய் க்க தா வந்திருப்பாங்களாட்டுக்கு அப்டின்ட்டு நா ஆ நா இல்ங்க எங்க வீட்ல எல்லார்க் சிருக்கு எனக்கு வேண்டா அப்டின்னு சொல்ட்டு டக்குன்னு கதவ சாத்திட்டே
ம் சேர் சேரி
எங்க அப்பாக்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க யா கு ஆ பாக்கலயே ஃபோட்டா பாத்தாதா தெரியு நா ஒன்னே எங்க அப்பாக்கு கால் பண்ணவு ஏங்க இந் இது மாரி நா உங்க வீட்டுக்கு வந்தே உங்க பாப்பா ப இது பண்ல அப்டின் சொல்லி சொல்லவுமே எங்க அப்பா மறுபடியு என் ஃபோனுக்கு வந்து என்னடா சாமி பண்ற வீட்டுக்கு வாசல்ல ஆமாப்பா என்னுமோ விக்க வந்தாங்க நா அதா வேணான்ட்டே அப்புன்ன யம்மா மா மாப்ள மா ஐயோ உள்ள கூட்டு வந்து காஃபி போட்டு ஒக்கார வை ஆமா அதனால ஆமா இன்னுமே என்ன வம்புழுப்பாரு என்னைய வாசல்லே நீ நிக்க வச்சுட்ட தானடி அப்டின் சொல்லுவாரு இப்பல்லா நா சொன்னே ஆமாமா இப்போவு சொ நா சொல்லுவே ஆ நா அதா சொல்லுவே உங்கள வாசல்ல கூட நா நிப்பாட்டி ருக்கக் கூடாதுங்க மாடி படிக்கடி கிட்ட ஏறாதீங்க கீழே நில்லுங்கன் சொல்லிருந்துருக்கணு அப்டின்ட்டு நா கிண்டல் பண்ணுவே நல்லாருக்கு தோழி எனக்கு செரி தோழி நமக்கான கால அகவாஸ் சம் முடிஞ்சிருச்சு நாம இன்னுன் கால்த்துல ஆ தேங்க்யூ